அபுள்ள தா கத்துதோ ம் டைம் முடிஞ்சுட்டு
அழுவுதா என்னமா என்னமா உனக்கு பசிக்குதா துக்கவர்தா என்ன செய்து
பொண்ணுன்னே எனக்கு தோணமாட்டுகு
நா ஒருமாதிரி இருக்கனால உச்சா போயட்டு அழுவுதியோல ம் ஹோ ஒ
கோயிலுக்கு மோட்டை அடிக்கது அடுத்த மாச இந்த மாசமா அ அடுத்த மாச ஆ சேரி ஜோரி ரைம் ஆம்
ஜூலை வந்துட்ல இப்போ ஜூலை ரெண்டுலா இன்னைக்கி ம்
நாப்பதுல தா வேன மொட்
நாப்பது நாப்பத்தஞ்சில நீங்க நாப்பத்தஞ்சில அடிச்சீங்களா
இவளுக்கா இவளுக்கு நாப்பதுலதா நாப்பத்தி ரெண்டு மாரி அடிச்சோ அன்னக்கி
ம் அந்த மாரிதா அடிக்கப்போ அந்த நினைக்கறே கிள்றது மட்டு இந்த புள்ள கொஞ்சோ பெருசாயிருட்டு அப்டிங்குது அம்மா பேர் நம்ம வீட்ல வெச்சுதா வெப்பாங்க நடு ரோட்டுல வெச்சி
ம் ம் நெரைய பேர்ர கூப்டு வெக்கனுமா
ஆஹ அவுங்க வீட்லயே கொஞ்ச பேர கூப்டாலே அது நெறைய ஆயிருங்க
ம் ம்
அவுங்க வீட் சைட்ல அவ அம்மா கூட பொறந்த வீடு அந்த ஏழு எட்டுன்னு இருந்ததுல அவுங்கப்
ம் இவுங்களுக் அந்த இதுவ்ல்லா ஆறிடுச்சா கையில
கையில ஊசி போட்டாங்களா பஸ்ட் பொறந்தப்புல
ஆமா அது ஒண்ணு இல்லேயே இவளுக்கு
ம் ஆ ஒன்னும் வரலயா அது பொண்ணு வந்து வீடு சடனா வந்துச்சி
இம்மா ஒன்னுட நீ வேற
இவ்ளுக்கு வருது ம் ம்
ஆஹ டக்குனு ஒத்துட்டு இருக்கா வேணுமே
ம் இல்ல அது எல்லாத்துக்குமே வரும் அது தழும்பு அ நமக்கெல்லா இங்க இருக்குல தழும்பு அந்த தழும்பு அந்த தடுப்பூசி தழும்பு தா இவ்வளுக்கும் அதே மாரி வருது அது புண்ணாயி அதுக்கப்புற தா வரு அது கொஞ்சோ நாள் கழிச்சி
புண்ணு ஆவள இவளுக்கு ஒண்ணுமே வரல
இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே வரல அதுக்கடுத்து கொஞ்சோ நாள் போ இப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு கொப்பள மாரி வந்து அதுக்கப்புற அது இருந்து செலம் வந்து அதுக்கு அப்புற தா ஏதாச்சு
எப்ப எத்தனாவது நல்லது இருந்துச்சு
அதெல்லா ஞாபம் இல்ல
ஒரு மாசத்து ஆமா அடி
இன்னைக்கு செலம் வந்துச்சு தொடச்ச வுட்டுடே
ம் இதுக்குன்னும் வர்றே அப்டின்னு வருரமோ இன்னமோ
ம் ஆசிபா சேத்துவுட்டே அந்த குரூப்ல ஆசிப சேத்து வுட்டுட்டே
ஏம்பா ஆசிவாக்க எல்லா நினுச்சுவுட சொல்லுத
ஆசப நா சொன்னே சாதிக் வந்து எங்க மாமிட்ட சொல்லியிருக்காரு அவங்க போன் பண்ணி எனக்கு ஹம்மி எதுலயு சம்பாதிச்சு எல்லாம என்ன ஏத்து விடுங்க அப்ற அப்ற நா
கிறீங்க அப்டின்னு சொல்லி
அல்பமல்லா கேக்கல நார்மலா தா கேட்டுச்சி நீங்க எவ்ளோ சேல இயன் பண்ணீங்க அப்பெல்லாம் கேட்டுட்டு இருண்ச்சி
தண்ணி நிலையேடி போய் நல்லால்லையா சேரி ஒரு அஞ்சி நிமிஷத்துல வறன் இருமா வரமா கால் பேசிட்டு போறன் சொல்லுவ
இன்னும் ஏழு நிமிஷம் பேச வேண்டியது இருக்கு
ஆ இருக்கட்டும் தண்ணி நிக்க நிக்கல நல்லாதா வந்துட்டு இருக்கு தண்ணி வறதோட குளிச்சிருனு
ம்
ஏன்னா கரெட்டா இன் இன்னைக்கு தண்ணி வருதுன்னா நேத்து எனக்கு முடிஞ் தண்ணி முடிஞ்சிருச்சி நேத்து நைட்டு இருந்த எல்லா தண்ணியும் காலி திரும்ப லைட்டா மோட்டர் போட்டு கீழ உள்ள தண்ணிய எல்லாம் தள்ளி இன்னைக்கு ஓட்டியாச்சி ஆனா இன்னைக்கு மத்தியானமே அதா பன்னண்டு மணி பதினோரு மணிக்குலா தண்ணி வந்துட்டு
ம்
அது எப்பமே இப்டி கொஞ்சம் சீக்கிரமாவே மு தண்ணி காலி ஆயிடுது இப்போலா அதோட அவுங்களும் ஒரு வாரத்துக்கு ஒருக்காத விடுதாங்க கால கால கழுவிட்டு சொல்லுது இதுல பாத்திரம் கழுவாங்க பாத்திரம் கழுவிதா தண்ணிலா காலி ஆய்ட்டா
ஆ சும்மா சும்மா ஊத்திக்கிட்டு இருந்தா
ம் அதா அன்னைக்கு தண்ணி இல்ல சரியா ஏம்பா அழுரா பால் குடிச்சிட்டு இருக்காதோ
போற ஒரு நிமிஷம் லைன்ல இரு
இந்த புள்ளு ஆ ஏமா ஏமா
ஏமா அழுர
ஒரு நிமிஷம் இங்க வாயே ஒரு நிமிஷம் இங்க வாயே
சுமனா
ஆ நம்மா சொல்லுது தெர்மா நீ ஓன் பிள்ளய நல்லா பாத்துக்கிட்டத நல்லா பாத்துக்கிட்டதுன்னு சொல்ணும்
சும்மா உருட்டுதுவ போவ
நா வந்துட்டு நல்லு அழ உட்டுட்டுதா பால் குடிக்கேன் அவனா அவ பிள்ளைய லேசாக சத்தம் குடுத்தாலே பால் குடுத்துருவா இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குமா பேசிட்டன்னா கட் பண்ணிடலாம் பத்து நிமிஷங்கிறதாம கணக்கு
நீ எவ்ளோவு ஆசிஸ்ஸா அதுக்கப்புறம் குரூப்ல சேத்து உட்டனா குரூப்ல ஒரே எல்லாரு அமௌண்ட் ரிசீவ்டு சொல்றானுங்க அப்பல்லா போடுவாங்கல்ல அத பாத்துட்டு மம்மி எனக்கின்னு ஒண்ணுமே வரல
செ
டாஸ்க் இன்னும் வரல போல
உம் ஒரு டாஸ்க் கூட வரலயோ இன்னு எப்ப ஜாய் பண்ணாங்க அதுக்குள்ள நாங்க இவ்ளோ நேர நானு மக்கு இவ்ளோ நாளா உக்காந்துகிட்டு இருக்கோ அவள்க்கு ஒரே நாள்ள வந்துருமோ
அதா பென்னி அந்த குரூப்ப பாத்தோனே அவள்க்கு ரொம்ப ஆர்வோ வருது போல இந்த நெறய ஆமா நெறய பேரு கம்ப்ளீட்டடஸ் இந்ததுமே போடுவாங்க அது அதுப்பறோ இவ்ளோ ஹாண்ட் அமௌண்ட் வருது சீன்ஷாப் எல்லா அனுப்புவாங்களா அத பாத்துட்டு ஏங்கிட்ட இன்னக்கி மெசேஜ் பண்ணுச்சு
அப்ப எனக்கு என்னயே அப்டியாவது ஆட் பண்ணி உடுங்க ப
நா அவர் போன்ல செக் பண்ணே ஒ நம்பரு இல்ல ஜமீன் நம்பரு இ ஜமீன்னு சேவ் பண்ணல ஜமீன் நம்பர் எனக்கு தெரியல்ல செக் பண்ணல ஓ நம்பர் மட்டு செக் பண்ணி பாத்தே ஓ நம்பர் இல்ல
ம் நல்லா சச் பண்ட்டிகளா
சச் பண்ட்டே ஒ நம்பர் இல்ல அவர்ட்ட ஆனா பெசாம நானே ஆட் பண்ணி உட்டர்லான் பாக்கே
ஆனா உனக்கு நால பின்னெ பிரச்சனையாயிறக்கூடாதுல்ல
ஏ வரபோது இந்த குரூப்ல வந்துட்டு் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷ எல்லாரு மெசேஜ் பண்றாங்க அதுல வந்து நா போட்டதுல்லா வந்து டக்கு டக்குன் போயிரு அதனால அவருக்கெல்லா தெரிய வாய்ப்பு இல்ல அவர்ல்லா பாக்க மாட்டிக்கிறாரு அவ்ளோவா
அப்போ நீயே ஆட் பண்ணி உட்டர்றியா
நா ஆசிஃபாவ ஆட் பண்ணதே அவருக் தெரியில அதுக்கடுத்து நேத்துதா அவுங்களுக்கு நா ஆட் பண்ணி உட் டோ ப்ரொபைல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்டா அத எக்சல்ஷீட்ல அது பண்ண தெரில்ல அதுக்கப்பறோ பாதிக்க கூப்ட்டு பண்ண சொன்னே அவரு பண்ணி உட்டாரு போல
ம்
ம்
இந்த மேம் எனக்கு டிரான்ஸ்கிப்ஷன் டாஸ்குகுதா நா கால் பண்ணிக்கேட்டே குரூப்ல ஆட் பண்ண சொல்ல மறந்துட்டே
ம்ஹு
எனக்கு இந்த மாரி பஸ்ட் எடுத்தவுனெ போனோப்ரெண்ட் டாஸ்குதா வந்துச்சு
ம் அதுக்கு என்ன சொல்லுச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் வரலன் சொன்னதுக்கு என்ன சொல்ச்சு
ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வர்லையோ அந்த எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு எழுதிட்டிங்களான் கேட்டுச்சு உங்க நேம்
ம்
இதுல்லா குடுத்துட்டிங்ளா அப்டின்ச்சு ஆமா என்னோட சிஸ்டர் அன்னக்கி அனுப்பி உட்டாங்க ஓ இது பண்டேன் போன் நம் மன் னிமு மொபைல் நம்பரு குடுத்த அப்டின்னே அப்டியா சரி இருங்க நா பாத்துட்டு சொல்றே அப்டின் சொல்லிட்டு போனதுதா அடுத்த நாள் ஆயிட்டு இன்ன வரைக்கி இன்னு ரிப்பிளே இல்ல
ம ம்
ம்
நா ஒனக்கு வந்துட்டு கால் பண்ணி எனக்கு இப்ப பதினஞ்சு கால் வந்துருச்சு அதா எப்படின் தெர்ல பதினஞ்சூனா பேசிட்டே அதுக்குள்ள
யார்ட்ட
அம்மாட்ட பத்து நிம்ஷந் தா பேசுனே ஒருக்கா தா பேசுனே
ம்
ஆ பதினஞ்சு கம்ப்ளீட்டட் ஐ மீன் பத்து கம்ப்ளீட் ஆயிதா இருந்துச்சி அஞ்சன்னா இருந்துச்சி அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு பாக்கே பத்து ஆல்ரெடி பத்து தடவ பேசு பத்து பேருட்ட பேசு ட்டம்பா
பத்து பேருட்டையா பத்து டைமா
பத்து டைம் பேசிட்டே
ம்
ஆ பேச பேச கூடீட்டே இருக்கும் நம்ம ரெஃப்ரெஷ் குடுக்க குடுக்க ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் நம்பளுக்கு
ம்
திருப்பி பதினஞ்சு பத்து அவுட் ஆப் பதினஞ்சு அப்டின் வரு அதுப்பிறகு பதினஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இரு பதினஞ்சு அவுட் ஆஃப் இருபதுன்னு வரு அப்டி வந்து டாஸ்க் வந்துகிட்டே இருக்கு நமக் கு பேச பேச அப்டி வர இப்போ வந்துட்டு பத்து முடிச்சிருந்தே
ஆ
முடிச்சுட்டு அம்மாட்ட பேசிட்டு போன வைகெக பதினஞ்சு முடிச்சிருட்டேன்னு வருது
ம் அ ஒரு ஃபோன் கால்லயேவா
ஒரு போன் கால்ல
யா
அதா என்னன் தெரியல ஏதோ குட்டம்போக்கல வருதா என்னான்னு தெரில
எனக்கு எப்பனா பய என்ன உனக்கு ஒரு ஃபோன் பேசின உடனே உனக்கு எண்பது ரூபா அப்டின் வந்துருமா
அப்புடியெல்லா வராதுடி ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணணு நம்ம வந்து இப்ப டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருக் கொணு வுட்றக்கூடாது ஒரு பத்து இருபது தடவை பண்ணதுக்கு அப்றோ அது ரூவா அமௌண்ட் ஏறு
ம்
ந அழுவுதா நீ இருங்க
ரம்மி அம்மா கெளம்பிட்டேன் சொல்ல சொல்லுச்சு
அவ பால் குடிக்கும் போது எப்பவாது இருமி இருக்காளா
ஆமா தானே
ஆ குடிச்சி
அது வரும குடிச்சுகிட்டு இருக்கும் போதே வரு அது அப்போ டக்கு நிம்பத்தி வச்ச ஒருக்கா தட் டிவுடு அது டக்குன்னு போயிரும்மே ஒன்னு ஆவாது
ம் டக்குன்னு போயிருந்தால அடிக்கடி இருமுறாளே பால் குடிக்கும்போது
இவ இப்போ வர வர இதுக்கு முன்னாடி வரைக்கு அப்டி இல்லை இப்போ இருந்துதா இப்ப ரெண்டு மூன் நாளா
ம் இவளு ரெண்டு மூணு நாளா தா இருமீட்டு கெடக்கா
ம் அத வந்து தட்டி மட்டு வுடு வேற ஒன்னு இல்ல
அவனா இப்ப தூங்க மாட்டேக்கால ஒழுங்கா
ம் நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சாவா காலையில ஏழு எட்டு மணிக்கு தான் பா தூங்குணா
ட்டா பா நம்மளு வேற எட்டு மணி நேரம் முழிச்சு கெடக்க எட்டு மணி நேரோ தூங்காம எட்டு மணி நேரம் முழிச்சு கெடக்கா
ஆ
ம் மெ
தெர்ல அம்மா சொல்றது அவளுக்கு ஏதாவது டிஸ்டர்பிங்கா இருக்கான்னு தெர்லயே அப்டிங்கு அம்மா முழிச்சி கெடந்தாங்கறத வுட அழுதா வுட்டு வுட்டு
இப்ப எதோ கண்ப்பாடு உளுந்துர்க்கு நெறைய பேர் பாக்க வந்தாங்கனு அம்மா சொல்ச்சு
ஆ அன்னைக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு
ஆ அதுக்கப்பறோ தான அவ்ளுக்கு அப்டி பண்ணுது
ம் அதுக்குன்னு இல்ல அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடிருந்து யாராவது பாத்துட்டு போனா அன்னைக்கு ஆரமிச்சிரது
ம் அதுனாலதா இவளுக்கு முன்னாடி எல்லா செஞ்சுட்ருந்துது இப்ப ஒரு ஆளு வரதில்ல ஒரு ஈ காக்காகூடோ சும்மா சிம்பிளா இப்ப நல்லா போயிட்ருக்
ம் வராத வரத்துக்கு வராமா
கண்ப்புவா ஸ்டிக்குனு ஒரு துவா உண்டுவா அது
ஒனக் தெரியுமா அது அதுக் அனுப்பிஉடுவியா அம்மா ஃபோன்க்கு அனுப்பிஉடுதியா
அஊது பிக அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின்ஷை ஷை மின் புல்லி ஷைத்தின் ஷைத்தானே ஹாமாத்
மின்குல்லி ஷைய்தானி வ காமாத்தா
ம் அது இல்லனா தமிழ்ல கூட நம்ம ஓதலா எல்லா கண் இது கண்பாடு அதுக்கப்றோ
ஆமாத்தி
மின்குல்லி ஷைத்தானிவ் வ ஹாமாத்
ஹாமாத்தா
ஹாமாத் ஏ கரெக்டா தெர்ல ஹாமாத்தி வ ஹமாத்தி நெனைக்கே
ம் லை தாமாத்தி மின்குல்லி ஷைதானி
ஓ ஹாமாத்
ஹாமாத் ம்
ம் அது சைதானுடைய தீண்டு தீண்டுதல்கருந்து விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்லுன்னா ஜின்களுடைய தீண்டுகள் தீண்டுதல்கள்ல இருந்து ஏ கொழந்தைய பாதுகாப்பாயாக
ம்
அப்டின்னு ஒரு தமிழ்லயே சொல்லலா
ம்
ம்
அசா முகமன் நபியுமே சொல்லிருக்கா கண்
நஸ்ருன் என்னப்பே இப்ப கொஞ்சோ ரொம்ப சேல்ஸ் பண்ணணு காசு சம்பாதிக்கணு ஒரு இதுல வெறியில இருக்கானு நெனைக்கே நஸ்ருன்
ம் அஸ்டின் கடைக்குள்ள போ கடைய பாத்தியா அந்த கட அட்ரெஸ்ஸே போட்டாச்சு
ஆ ரஷீபியா போட்டுருக்கு ப காசு சம்பாரு றியா அப்டின் சொல்ட்டு கொஞ்ச காசு வந்துருச்சுல்ல அதுக்கப்றோ ஒரு வெறி வந்திருக்கு போல நெறைய சம்பாதிக்கணு சம்பாதிக்கணு சொல்ட்டு
அவ அப்பா காசு குடுக்கும்ல இவ எல்லாத்தியு